ப்ரோ
இப்பதா நா குளிச்சிட்டு வந்த தலைக் குளிச்சிட்டு வந்தோ
ஓகே ஓகே என்ன காஃபி குடிச்சாச்சா
ஆ
சேர் சேர் அஹ இப்பதா க்கி பால அடுப்புல வெக்க போறோ
அவுங்க ரெண்டு பேரு கொண் நேரத்துல வந்துருவாங்ளா
இன் நேத்து சனிக்கிழம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது மூணு மணிக்கி அதுக்கப்புறோ இன்னு ஹோம் ஒர்க்கே எழுதல அங்கே வெச்சுக்கிட்டாங்க நானு அனுப்ப சொல்லிகிட்டே இருந்தே அப்புறோ அதுக்குள்ள பாப்பா அங்க தூங்கிட்டாலாம இனி எத்தன் மணிக்கு எழிப்புட்டு எப்ப கூட்டு வராங்கன் தெர்ல ஆறு மணிக்கு வர்றாங்ளா இல்லா அவ தூங்கி எந்திரிச்சதுக்கப்றோ வராங்களா என்னன் தெர்ல அவனே மட்டுமாது கூப்ட்டுவாங்கன்ன அங்க வேற எதோ ஒயரிங்கில் வேலெயல்லா நடந்துட்டுருக்கு போல
ம்
அந்த வீடு வாங்கனதுல இருந்து இன்னு ஒயரிங்லா மாத்தல போல ரொம்ப வருஷமா அதே ஒயரிங்ல இருக்குன் சொல்லிட்டு எதோ அங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு எதோ அம்பதாயிரபாயோ எவ்ளவோ
உ
ஆ ஒயர்லா வாங்கனதுக்கே இருவத்தாறாயிரமாமா அது போக இந்த வேல செய்வாங்கல்ல ஆளுக எத்தன ஆளுக இரு க்காகன் தெர்ல அவங்களுக்கு காசு குடுக்கணும்மாம எப்படியு ஐம்பதாயிரம் கிட்ட வந்துருன் நெனைக்கிறே
தோ
ம்க்ம் வந்த வேல நடந்துகிட்ருக்கு அங்க எப்ப பாத்தாலு கரண்ட் பில்லு அதிகமா வருதாமா இப்ப கூட எவ்ள ரெண்டாயிருவாய்க்கு மேலே வந்துருச்சா கரண்ட்டு பில்லு
ஆ
எங்க வீட்ல இருநூத்தி எழுவத்தி நால்ருவாதா கரண்ட்டு பில்லே வந்திருக்கு ஆனா அங்க ரெண்டாய்ருபா உங்க வீட்ல எவ்ளோ
எங்க வீட்ல ஆய்ருவா பக்கோ வரு
உங்க வீட்ல மட்டு எப்படி இவ்ளோ அதிகமா வருது
தெர்ல வெயில் காலனா இந்த அளவுக்கு வரு குளிருகாலோ அந்த டைம்ல வந்து ஐநூறு அறநூறு வரு
எங்ளுக்குல்லா இந்தளவுக்கு வர்றது இல்ல என்ன காரணோ
தெரிலையே
வீட்டுக்காரங்க கீது கொள்ளை அடிக்கிறாங்களோ என்னவோ உங்களுக்கு பாத்துக்கோங்க
ம்
எனக்கு மேக்சிமம் வந்து அறுநூத்தம்பதுருவா அதுதா மேக்சிமமே அறுநூத்தி இருவதா அற யூ பி எஸ் ஒரே ஒரு ரூம்ல மட்டு எடுக்கு கரண்ட் இல்லாத நேரத்துல அந்த பெட்ரூம் இருக்குல்ல கடைசில இருக்கிற பெட்ரூமு
ம்
அங்க மட்டு யூ பி எஸ் எடுக்கு
ம்
இந்த வாட்டி விஜய் வந்து மூணு மாசத்துக்கு என்னமோ எவ்வளவோ இது என்னமோ ஃப்ரீன் சொல்லிருந்தாருல்ல
ம்
அதனால இப்ப ரொம்பவு கம்மியா இல்ல என்னன்னே தெர்ல இத்தனிக்கு நா வாஷிங் மிஷின் ஓடுது ஃப்ரிட்ஜ்ஜு ஓடுது
இப்ப விஜய் வந்தல்ல இருந்து கரண்ட் பில் கட்டணுமானு எனக் ஞாபக இல்ல
ஓ ஆனா எப்பவுமே எனக்கு அதிகபட்சமா முன்னூத்தம்பது இந்த லெவலுக்கு தா வரு இந்த வாட்டி நல்லாவே கம்மியா வந்திருக்கு எரநூத்தி எழுவத்தி நால்ருவாதா ஆனா அந்த வீட்ல ரெண்டாய்ருவாய்க்கு மேலயாமா ஆனா அங்க வந்து அந்த கடக்காரண்டன் தனியா இருக்குல்ல அது தனியா வரு ஆ இல்ல ம அதுக்கப்பறோ வீட்டுக்குன் தனியா வருமா இருக்கு
மேல உள்ள வீட்டுக்கு தனியா எடுத்துட்டாங்களா என்னான் தெரில மொத்தத்துல ரெண்டாயிருவாய்க்கு மேல வந்துருக்கா
அதுனால ஒயரிங் எல்லாத்தையு மாத்த போறாங்க போல எப்பவுமே அங்க அதிகமா தா வரு இங்க முன்னூத் அம்பது ருவா நானூறு ஐநூறு அப்டி வரும்போது அங்க எப்வுமே ஆயரோ ஆயரத்தி ஐநூறு அந்த மாரிதா அது சொல்லு
அதுனால ஒயரிங் வேல எல்லா மாத்த போறாங்களா
ஓ
ம் ம்
சேர் சேர்
ஒங்க வீட்ல நீங்க எல்லாருமே எப்பவுமே அந்த போன் ஃபே மட்டுந் தா யூஸ் பண்ணுவீங்களா
நா ஃபஸ்ட்டு அப்பா போன்ல எனக்கு வந்து அது எல்லாத்துக்கு அந்த ரீசார்ஜ் பண்றது டியூ கட் றது இ எம் ஐ பஜாஜுக்கு அதுலயே கட்டி அதுலயே எல்லா வந்துருச்சு கல எல கல கரண்ட்டு பில்லு எல்லாமே அதுலய கனெக்ட் பண்ணி வச்சுருந்தனால ஈஸியா இருந்தது அப்பறோ அது கூட நானு அதயே ஏத்திக்கிட்டே போன்பேவே நானு ஜிபே இது பண்ணனு பண்ணணுன் பாத்தா பண்ணல இதயே ஏத்திக்கிட்டே ஜிபே எப்டி இருக்கு
எல்லாமே ஒவ்வொன்னு ஒவ்வொரு இதா இருக்கு நா வந்து அதிகமா அந்த மோபி க்விக்னு ட்ரோன் இருக்கு எனக்கு அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கற மாரி இருக்கு அதுனால நா அதுதா எப்பவுமே யூஸ் பண்ணுவே அப்பறோ இந்த அமேசான் பை மொதல்ல யூஸ் பண்ணிருந்தே அது வந்து நா இந்த இவு இந்த அது என்ன மோபிக்விக் வந்து மெயினா இந்த கிரெடிட் கார்ட்ல இருந்து வாலட்ல இருந்து அப்டி மாத்தரக்காக அது மெயினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன் அப்ப மாத்தனது அப்பறோ அதே ரொம்ப நல்லா இருந்துச்சுன் சொல்லிட்டு அதுக்கு மாறனே அதுனால இ இந்த அமேசான் பே வந்து கட் பண்ணிருந்தே எடேல அது என்னமோ நீங்க யூஸ் பண்ணுலனா ட டிஆக்டிவேட் ஆயிருனு சொல்லிட்டு அதுல போய் சும்மா போட்டு பாத்தே இப்ப அது இது போட்டு கொலப்பரேசன் ஆச்சு அதனாலதா இப்ப ஒரு கன்பியூசன்
ஏ ப்ரெண்டஸல்லா நெறைய பேர் ஜிபே யூஸ் பண்ணுறாங்க ஹரீஸு ஜிபே தா வச்சுருக்கா
நெறைய பேரு ஜிபே தா யூஸ் பண்றாங்க அது எனக்கு அவ்வளக்கா ஆனா புடிக்கீல அந்த அளவுக்கு போன்பே கூட அத விட நல்லாருக்கு
ம் ம்
எப்டி சொல்ற
அது கொஞ்சோ நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கற மாரி இருக்கு போன்பே
ஜீபே அப்டி இல்லயா
ஜீபே எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல ஆனா எக்கச்சக்கமான பேரு ஜீபே தா யூஸ் பண்றாங்க நா பாத்த வரைக்கு மோபிக்விக்ல யாருக்குமே தெரியாது அப்டி ஒண்ணு இருக்குன்னே மேக்சிமம் கேள்விப்பட்ருக்க மாட்டாங்க யாரு நா சொன்னா கூட அந்த பேரு அவுங்களுக்குல்லா புரியாது நெறைய இருக்கு இந்த யூ பி ஐ இதே வந்து எக்கச்சக்கமா இருக்கு பிளிப்கார்ட்டோடது என்னமோ சூப்பர் பேம்பாங்க என்னமோ சொல்லுவாங்க உஹூம்
இந்த மெயின்னு இந்த மோபிக்விக் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கற மாரி இருந்துச்சு அ அதனாலதா அது வெச்சிருந்த
நீ அத கேஷ்பேக் எதாவது வந்துட்டு இருந்தது அதான் வெச்சுட்டு இருப்பேன் அப்டிம்ப ஃபர்ஸ்ட்டு
ஆமா அப்போ இப்ப கேஷ்பேக் எல்லா ரொம்ப குறைஞ்சிருச்சு அமேசான் இப்ப யூஸ் பண்ணனா டக்கு டக்குன்னு வர மாட்டீகுது ரொம்ப சோம்பேறி மாரி வருது லோடு ஆகருக்கு அதனாலயே கடுப்பாவுது
அ மோபிக்குவிக்ல அப்டி இல்ல போனொன்ன அந்த ஃபோன் பே, ஜிபே இதெல்லா கொஞ்சோ போன ஒன்ன டக்கு டக்குன்னு பண்ற மாரி இருக்கு அமேசான் பே நம்ம அமேசான் குள்ள போய் அதுக்குள்ள ஒரு ஆப்ஷன் குள்ள முன்னாடி இருக்கறதுல கிளிக் பண்ணி போணு அதுவே இந்த ஆப்ல யூஸ் பண்ணா டக்கு டக்குன்னு உள்ள போயிரலா அதனால அமேசான் பே அவ்ளக்கா புடிக்கல அமேசான் பே வந்து எதாச்சு கேஷ் பேக் ஆஃபர் மாரி வரு அதனால அத யூஸ் பண்ணிகிட்டு இருப்ப இப்ப எல்லாத்தயு விட இதுதா புடிச்சிருக்கிற மாரி இருக்கு உனக்கு ஃபோன் பே தான யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாரி இருக்கு
ஆ ஆ இது வரைக்கு அதுதா நா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் நா இது பண்றதுக்கு முன்னாடி அப்பா ஃபோன்ல அதனால அதே நா ஏத்துகிட்ட ஜிபேயெல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம ஆனா ஃபோன்பே நல்லாதா இருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா அதுல ரீசார்ஜ் பண்ணிக்கலா கரண்ட் பில் கட்டிக்கலா அப்றோ இந்த கிரெடிட் கார்டு இ எம் ஐ அதுலயே வந்து ரிமைண்டர் இருக்கு அதுவு அப்டியே கட்டிக்கலா பஜாஜோடது அதுலயே இருக்கு
எல்லாத்துலயு எல்லா இதுலயுமே அப்டிதா இருக்கு எல்லா யு பி ஐ இதிலுமே ம்ஹும்
ஓ சேர் சேர் இதே இது மட்டு இது மட்டுந்தா நா யூஸ் பண்ணனுனால இதே பண்ணிக்கிட்ட என் பொழப்பு
ஓ நா எல்லாமே எதுக்காக இப்டி மாத்துனா நா எப்புமே ஒரே இதுதா யூஸ் பண்ணுவ எனக்கு எப்டி இப்டி மாறுச்சுனா அந்த கிரெடிட் கார்டுல இருந்து நம்ம அப்போ அடிகடி நீ எடைல மாத்தி கிட்டே கிடந்தோல்ல அது இதுன்ட்டு
அதனாலதா அப்டி மாத்த வேண்டியதாயிருச்சு இல்லட்னா நானு ஒரே இதுலதா இருந்திருப்ப ஃபோன் பேலயே கிரெடிட் கார்டுலல்லா பண்ற மாரி இருந்துச்சு அதுக்கப்றோ ஒரு வாட்டி அது வந்து ட்டு வேற ஏதோ பண்ணி விட்டுட்ட அது டீ ஆக்டிவேட் பண்ணிட்ட அது எடுக்காத மாரி அதனால இதுல தாவ வேண்டியதா இருந்துச்சு இல்லனா நானு ஒரே இதுலதா இருந்திருப்ப எனக்கு ஃபோன் பே ரொம்ப புடிச்சிருந்தது ரொம்ப யூசர் ஃபிரெண்ட்லியா இருக்கு ம்ஹும்
அமேசான்ல பண்ணா கேஷ் பேக்குக்கு வேண்டிதா இருக்கலான்ட்டுருந்த ஆனா அது ரொம்ப மொக்க போடுது லேட் லேட்டா வருது இனிமேல் அது டீ ஆக்டிவேட் ஆனாலு அப்டியே விட்டுருனு போங்கடான்ட்டு ம்ஹும் சீக்கிரமாவே லோடு ஆக மாட்டேகுது மெதுவா போ வந்துகிட்டு இருந்துச்சுனா கடுப்பாகுல்ல ஓபி குரூப் மட்டும் தான் இனி யூஸ் பண்ணனும்
ம்
உஹும்
சேர் சேர் பாட்டிட பேசனியா?
ஆமா பாட்டி கிட்ட பேசின நீ போன் போட்டேன்னு சொன்னாங்க
ம்
உஹீம்
எங்க அப்பா தான் போன் போட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு கேளு கேளுன்ட்டு ஞாப்படுத்திகிட்டே இருந்தாங்க நேத்தே நா ஃபோன் போட மறந்துட்டே
ஓ ஓ
நேத்து தூங்கணு தூங்கணுன்ட்டு அப்டே மறந்துட்டே நானு அப்பறோ இன்னைக்கு ஃபோன் போட்றேன்ன இன்னைக் காலைல தா ஞாப்படுத்தி வுட்டாங்க அப்ப பாட்டி யார்ட்டையோ பேசிட்டிருந்தாங்க அதுக்கப்பறோ மறந்துட்டே
உ நீ ஒரு யோசனையில இருந்தா தானே நீ
அதா அதுக்கப்புற திரும்ப மதிய சாப்பிறம் போதுது எங்க அப்பா ஞாபகப்படுத்தி வுட் டு எங்கப்ப ஏ ஃபோன்லேயே நீ போடு அப்படீன்ட்றாங் குடுத்துட்டாங்க
ம் ஏன்டி பிளான்னூ எப்டெப்டியோ போகுது பிரியாக்கும் ஆ அவனுக்கு வந்து செட் ஆகாத மாரி தோணுது
புரில
அவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சோ அ டிவோர்ஸ் அந்தங்கற அந் த நெலமை இல்லங்கற மாரி ஓடுது
எப்போ
அப்டிதான் ஒரு பேச்சு அடிபடுது.
இப்பமா
அவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா இது ஆகுற மாரி பேசிக்கிறாங்க போல
ஓ இன்னிக்கு பாட்டி சொன்னாங்கலா
ம் உங்க அப்பாட்ட சொல்லிராத எனக்கு கன்பார்மாலா தெரியல
எனக்கு அதுதா பெஸ்ட்டுன்னு தோனுது இப்டி இருக்கறதுக்கு பிரிஞ்சே போயிறலாமே
எல்லாருமே அதத்தா சொல்றாங்க இல்ல சொல்ற அது பாட்டிக்கு வேற ரொம் ப முடியாம இருக்குல்ல அ அ நம்ம அடுத்த கால்ல இத பத்தி பேசலாமா
ஆ
சேர் சேரி
அ
ஓகே ஓகே டைம்மு இப்பதா ஆகப் போகுது சேரி கட் பண்ணிட்டு அகைன் கால் பண்றியா
ஒரேரு நிமிஷோ
என்ன என்னாச்சி எங்க போ போற
எங்கேயு போ போல இன்னு டைம் ஆகல இப்பதா ஆ போது சரி நா கட் பண்ற
ஆ
சர்ரா
ம்
சேரிவட்டா